அ
அ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
க்க எப்டி ஸ்கூல்லா தொடங்கியாச்சு உங்க பிள்ளைங்கல்லா ரெடி பண்ணிருப்பீங்க
ஆமா பள்ளிக்கூடம் தெறந்தனால பயணம் அ ஒரு பிஸி ஷெடியூல் தா ஏன்னா காலைல எந்திரிக்கிறது லருந்து வீட்டு வேலைகள செய்றல இருந்து அப்றோ அ அவங்களுக்கு தேவையானதெல்லா ஒண்ணு ஒண்ணு பாத்து பாத்து வை க்கனு
ம்
அப்புறோ இன்னிக்கு என்ன எத பத்தி பேச போறோ என்னா தலைப்பு
ஆ இன்னிக்கி தலைப்பு வந்து எப்புடி பிள்ளைகள பள்ளிக்கு ஆயத்தப்படுத்தறது அப்போ தாயினோடு ளுடைய மனநிலை எப்பிடி இருக்கணு பிள்ளைகளுடைய மனநிலலா எப்டிருக்குன்றத குறிச்சி பேசலான் நெனை கிறே ம் எப் போ பிள்ளைங்க வந்து ஆ எப்போமே இத்தன் நாளு லீவுல இருந்திருப்பாங்க பப்பா திரும்பவு பள்ளிக்கூடத்துக்கு போணோன்ற ஒன்னே ஒரு நியூ செட்டப் மாரி அவுங்களுக்கு தோணோ ஒட மே ஆ அந்த டைமுக்கு அவுங்கள முழிக்கிறதோ அல்லது எந்திரிச்சு பிரஷ் கொண்ணுனோ சாப்புட்னோ ஏனா குடிக்குணுன் சொன்னாவே அதுக்கு கண்டிப்பா அவுங்க வந்து ஒத்தொழைப்பு குடுக்க மாட்டாங்க ச்ச நம்ம என்னா பண்றது அப்போ அவுங்களா கொஞ்ச ஃபோர்ஸ் பண்ணிதா அவுங்களா நம்மா அவுங்ளா அத அந்த வேலையெல்லா பண்ண சொல்ல வேண்டியதா இருக்குது அது மட்டு இல்ல அவுங்குளுக்கு இல்லா அப்பிடிய பிடித்தமான உணவு வகைகள வேற ச ரெடி பண்ணணோ அத குறித்த நேரத்துக்கு அத எல்லாத்தியு எடுத்து வெச்சு புள்ளங்களுக்கு வேண்டிய அன்னைக்குள்ள பாடத்துக்குற கரைங்களெல்லா எல்லாத்தியு எடுத்து வெச்சு புது பேக்கு புது ஷூ புது ஆ ட்ரெஸ்சு புது யூனிஃபார்ம் அப்டின் எல்லா புதுஸ் புதுஸ்சாருக்கோ பிள்ளைங்களுக்கோ ஒரு வகையில சந்தோஷமா இருக்கோ ஆனா ஒரு வகையில சீக்கிரோ நேரத்துக் கெளம்புணுமேன் சொல்லிட்டு அவுங்குளுக்கெல்லா கொஞ்சோ ஒரு மாதிரி கொஞ்சோ உபாதைகள் ரிந்தாலுமே கூட பிள்ளைங்க ஆனா போக போக அதுல அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற அந்த ஒரு உந்துதல நம்ம அவுங்கள என்கரேஜ் பண்ணி ஆ டைமுக்கு அவுங்கள சாப்புட வைக்கணு அதுதா ரொம்ப முக்கியோ டைமுக்கு அவுங்கள சாப்பிட வெச்சு வேண்டியதோ வ ஞாபக மறுதியா இல்லாமபடி ஆமா ஞாபகமா நம்ம எல்லாத்தியு அவுங்குளுக்கு வேண்டியதெல்லா எடுத்து ஆயத்தம் பண்ணி எடுத்து வெச்சு அவுங்க ஸ்கூல் பஸ்சுல போறாங்களா இல்ல ஆட்டோல போறாங்களா இல்ல நம்மளே கொண்டு போயி உட்ற மாப்பி அப்டின்றதெல்லாம் முன்னாடியே யோசுச்சு அதுக்கு ஏத்தபடி ட டைம்மேனேஜ்மெண்ட நம்ம ஒரு கணக்கு பண்ணி அதுபடி கரெக்டா நம்ம நடந்துகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்டி பண்ணுனோம்னா நம்மளுக்கும் டென்ஷன் இருக்காது பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்களையு நம்ம அனாவிசியமா நம்ம ச கத்த மாட்டோ திட்ட மாட்டோ அதுங்களோ ஒரு சமாதானத்தோடே அ பள்ளிக்கு போயிட்டு வரணோ நாக காலைல எந்துருச்சோனே அ திரும்ப ரொட்டினா என்ன பண்ணனு பிரஷ் பண்ணனு வ ப்ரே பண்ணனு அப்றொ குளிக்கணோ குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணணு அதுக் அம்மாவுக்கு கோஆப்பரேட் பண்ணனு அப்பிடின்ற ஒரு மைண்ட் செட்டப்குள்ள பிள்ளைங்கள நம்ம கொண்டு வந்துருணு ஆக அது ரொம்ப முக்கியோ அதுக்கப்பறோ அந்த டைமுக்கு அதுங்ள ஆ த வ ஸ்கூல் பஸ்லயே போறாங்கனு வச்சுக்கமே அந்த டைமுக்கு வே வ ஆ எந்த எடத்துல வருதோ அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம போகணு பிள்ளைங்களா கொண்டு போய் அங்க விடணு அவுங்க பொறுப்பாளரா இருக்கவுங்ககிட்ட பத்ரமா பிள்ளைங்க பாத்துங்க சொல்லிட்டு விட்டுட்டு வரணு திரும்ப லஞ்ச் ப்ரேக் வந்தோனா நம்ம போயி இப்ப நர்சரி ஸ்கூலா இருந்தாலு சரி அல்லது எல் கே ஜி யூ கே ஜி அந்த மாதிரி கிண்டர் கார்டனா இருக்கட்டு அப்ப நம்ம போயி என்ன பண்ணனு பிள்ளைங்களுக்கு சாப்ட்ட ஒடனே அங்க இருக்க ஆயாங்க கேர் டேக்கர்ஸ் வந்து அத பாத்துக்குவாங்க இருந்தாலு நம்ம ஒரு வார்த்த பிள்ளைங்க எப்டிஎப்டிலா இருப்பாங்க ஏனா நம்ம பிள்ளைங்க சாப்புட்றத பத்தி நமக்கு தா தெரியு அவ கொஞ்சோ ஸ்லோவா சாப்புடுவா இல்ல சிந்தி சிந்தி சாப்புடுவா அதெல்லா கொஞ்ச நீங்க பாத்து கவனமா இது பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிட்டு வரணு அதுக்கப்றம் பிள்ளைங்க கரெக்டா அந்த டைம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆயத்தமாகி பிள்ளைங்கள போயி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கப்பற அன்னக்கி ஸ்கூல்ல என்ன நடந்துது ஏது நடந்துது நம்ம கண்டிப்பா கேக்கணு என்னா ஸ்கூல்ல எழுத வச்சாங்க படிக்க வச்சாங்கன்றத நம்ம ஒரு பார்வ பாத்துட்டு அதுக்கு ஏத்தபடி அடுத்த நாளக்கு வேண்டியத நம்ப ரெடி பண்ணி வைக்கணு பிள்ளைங்ககிட்ட கேக்கணு ஒன் டீச்சர் என்னா பேசுனாங்க எப்டி பேசுனாங்க நீ ஃப்ரண்ச பாத்தியா பேர் என்ன எத்தன பேர்ருக்குறாங்க என்னதெல்லா நம்ம கேட்டொன்னா அதுங்குளுக்கு இன்னு கொஞ்சு இன்ட்ரெஸ்டா வரு இன்னு கொஞ்சு கவனமா இருப் பாங்க இன்ன கொஞ்சு அவுங்களுட்ய எப்படி பாக்கணு புரிஞ்சுக்குணு எப்டி மத்தவங்களோட பழகணுன்றது வந்து அவுங்களுக்கு தெரிய வரு நீங்க என்ன
அதே மாதுரி இந்த ஆமா அதே மாதிரி இந்த கோடை விடும் விடுமுறை நாட்கள் முடிஞ்சு அந்த பள்ளிகள் தெறக்கும் மோது ம் எல்லா பெற்றோருக்குமே வந்து இ ஒரு பெரிய ச விடுதலயா தா இருக்கும் ஏன்னா வந்து அவுங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிருப்பாங்க வீட்டு வேலைக்ள செய்ய முடியாம அவுங்க அலுவல் வேலை செய் ய்ய முடியாம ரொம்ப தொந்தரவ் பண்ணிட்டு ரொம்ப துர்த்துருன்னு இருப்பாங்க ஆனா எப் பள்ளி தெறந்தவோனே அந்த நேர்த்துக்கு அம்ச்சோனே அதுக்கப்பொ அவுங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க பிள்ளைங்களுக்குமே வந்து அந்த பள்ளி தெறந்தோனே எப்படா தெறக்கு ஏன்னா புது நண்பர்கள் டீச்சர்ஸு எல்லாமே வந் து ம் அந்த வருஷோ ஃபுல்லாவே வந்து ஒரு புது இதுதா இருக்கு அவுங்குளுக்கு வந்து இப்ப வந்து ஒரு பன்னண்டாவ் முடிச்சிருந்தாங்கன்னா அவுங்க வந்து வேற் கல்லூரிக்கு போவாங்க பத்தாவது முடிச்சிருந்தா பதனொன்னாவது பேய்ர்ந்துருப்பாங்க ம் அந்த மாதுரி வந்து இன்னிக்கு மொத நாளே வந்து பாடோ எடுக்க மாட்டாங்க மொத நாளு அவுங்ள செல்ஃப் இன்றோடஷ்ன் குடுக்க சொல்லுவாங்க அவுங்கள பத்தி சொல்ல சொல்லுவாங்க அவுங்குளுக்கு புடிச்சது என்னன்னலா பிடிக்காது அவுங்குளு நெறைய கத்துப்பாங்க யார் யார் சப்ஜெக் டீச்சர்ஸ் என்னம் மாரி டீச்சர்ஸ் அப்டின் தெரிஞ்சுப்பாங்க அதே மாதுரி ஸ்கூலுக்கு தேவ்யான்து எல்லாமே புதுசு சா எல்லாமே வாங்கி இருந்திருப்பாங்க எல்லாராலயும் வாங்க முடியாது வாங்க முடிஞ்சிருக்கவங்க வாங்கிருப்பாங்க மத்தவங்க இருக்கத வச்சு அட்ஜஸ் பண்ணிருந்துருப்பாங்க ஒரு சிலர் மத்தவுங்க்கு குடுத்துருந்துருப்பாங்க இல்ல அவுங்க எங்கியாது ந் இந்த மாரி அ அ அத அவுங்க வந்து து நறையந் அவுங்குளுக்கு எதாவ்து பரிசு குடுத்துருப்பாங்க லன்ச் பேக் ஒரு வாட்ரு பாட்லோ அத வச்சு அவுங்க பயன்படுத்திருக்லா அப்ப அந்த மாதுரி அந்த பள்ளிகள் தெறக்கும்போதே வந்து ஒரு அ ஒரு பிள்ளைங்ளுக்கு வந்து ஒரு புதிய ஒரு இதுவாதா இருக்கு
ஆமா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி தா அதெல்லா நடக்கு எப்புடியோ ஆதிகாலத்து அந்த குருகுல கல்வி முறையில இருந்து இப்போ இருக்கக்கூடிய முறைகள் வந்து அநேக வித்யாசங்களையு வேறுபாட்டையு ஒரு மனோபாவம் தவுன்டு பண்ணக்கூடிய அளவுல எல்லா வகை வர்த்து வச்சிர்க்காங்கன்னு தா நம்ம சொல்லணு முதியோர்களுக்கு நன்றி சொல்லனு இப்ப இந்த ஒரு விஷ்யத்துல இன்னு கொஞ்சோ நம்ம கவனமா இருக்கனுன்னு நானு அத நினைவு படுத்திக்க விரும்புகிறன் ப்ப பாருங்க பிள்ளைங்களுக்கு எல்ல ஸ்கூல் மே வந்து புக்கு நோட் புக்கு லா வந்து அவங்க த தருவாங்க சில ஸ்கூல்ல நோட் புக்கு நீங்க வாங்கோங்கனு சொல்லிடுவாங்க ஏன்னா கவுமெண்டே புக்ஸு குடுக்குறதுனால அந்த புக்ஸ்லா வரும்போது அது பேரன்ஸ் வாங்குனோன்ன அப்புடியே வச்சிக்காம என்ன பண்ணுன்னா செல புத்தகங்கள்லா செல பகுதிகள்க இருக்காது செல பெ பக்கங்கள்ல வந்து சரியான ஆ அச்சு வந்துருக்காது அ ம் ஆக இப்புடி எல்லா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுனாக்க கேக்குதா நா பேசுறது அ கேக்குதா நா பேசுறது
அ பேசுங்க
அ அ இப்ப ப புக்கு வாங்கும்போது ச ப செக் பண்ணணு எல்லா புக்கும் மொதல்ல வந்துருச்சான்னு பாக்கணு எல்லாமே கவ்மெண்டு சீலோடருக்கான் பாக்கணு ரெண்டாவது வந்து அந்த புக்குல எல்லா பேஜஸு வந்து ஒலுங்கா அச்சதபட்ருக்குதா பாக்கணு எல்லா பக்கமு இருக்கான் பாக்கணு செல இதுலெல்லா அச்சிடப்பட்ருக்காது செல பக்கங்கள் வந்து காணாம போயிருக்கு அதெல்லா நம்ம செக் பண்ணி வாங்கிட்டு வரது மட்டும் இல்லாம ஒடனே அவுங்க லேபிள்லு அந்த அட்ட போட்றதெல்லா தருவாங்க அதல்லா வாங்கி ஒடனே கொஞ்சு சோம்பேறித்தனப்படாம அன்னைக் கே எடுத்துட்டு வந்து பிள்ளைங்களோட ஒக்காந்து அவ அதுங்களுக்கு அந்த ஒரு விருப்பத்த கொண்டு வரணு நம்ம ஒக்காந்து வ புதுசா வந்துருக்குது அப்டின் சொல்லி ஆசையா புஸ்தகத்த பாக்கணு அவுங்க அதுக்கு நோட்டு வ எல்லா அட்டலா போட்டு அதுக்கு பேர்ல்லா எழுதி நீட்டா வெச்சு ஒவ்வொரு நாளைக்குள்ள அந்த ச்சயமா அந்த டைன்டேபுள் குடுத்துருப்பாங்க கால அட்டவண அதுக்கு ஏத்த மாறி புக்குங்குலா பிரிச்சி வைக்கணு சொல்லி பிள்ளைங்களுக்கு கத்து தர்ணு நம்மளு கூடருந்து அவுங்களுக்கு ஒத்தாசயா இருந்து அத பண்ணனுன் நனைக்கிற அப்பறோ அந்த ஸ்கூல் டைரினு ஒன்னு குடுப்பாங்க அத மொத நாள்லருந்தே நம்ம என்ன பண்ணனு அ செலர்லா என்ன சாப்பாடு குடுக்குறீங்க எப்புடி சாப்ட்ருக்காங்க மீதி கொண்டாந்துருக்காங்ளா என்னான்லா செக் பண்ண சொல்லி அட்டவண ல்லா குடுத்துருப்பாங்க புடிச்சுதா இன்னைக்கு ஸ்கூலு எப்புட்ருந்துது ஹோம் ஒர்க்கு நோட் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்றதெல்லா பாக்குற்துக்கு அ கேக்குதுங்களா ஹலோ கேக்குதா
சொல்லுங்க கேக்குது
அ சில அ அதுல ல்லா அந்த டைரியில வந்து நம்ம அ மறக்காம அ ஒவ்வொரு நாளு என்ன பண்ணுன்னா மொத நாளே நம்ம தொடங்கிருணு அதுல குறிப்ப எழுதி குடுக்கணு அவங்க இத பண்ணிருக்காங்க வ இந்த மாதிரியான ஹோம் ஒர்க்குலா அ க சரியா அவங்க கவனிச்சி எழுதிட்டு வந்திருக்குறாங்க அப்டின் சொல்லி நம்ம திரும்பவு அதுல வந்து க நம்முடைய கருத்தையு அதில் வெளிப்படுத்தி ரிமார்க்ஸையு வந்து நம்ம எழுதி குடுத்து அனுப்பனு அப்போ அத டீச்சஸ் பாக்குபோது பிள்ளைங்க வந்து எல்லா காரியத்தையு சரி வர பண்றங்க அப்படின்றத அ ம் ஏனா இந்த காலத்து படிப்புல வந்து டீசர்ஸ் என்ன சொல்லுவாங்கனா நாங்க டீச்சர்ஸ் இந்த ஸ்கூல்ல சொல்லி தர்த சொல்லித்தரோ ஆனா நீங்க அ பெற்றோர்களாகிய நீங்களு அவங்கள கண்காணிக்கணு பாதி வேல உங்களுக்கு தா அவங்க பண்ணாங்களானு பாருங்க க ஓ ரெஸ் ஸ் எடுத்தாங்களான் பாருங்க செரியா சாப்பிட்டாங்களான் பாருங்க அ செரியா புத்தகங்கள எல்லா திரும்ப கொண்டு வந்திருக்காங்களா ஏன்னா பிள்ளைங்களோட கலந்து உட்காரும் போது சில புத்தகத்த எல்லா ம் என்ன பண்ணிடுவாங்க மிஸ் பண்ணி வேற ஒரு புத்தகத்தையு கொண்டு வரலா இவங்க புத்தகத்தையு அ மத்தவங்களோட மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிடலா குடுத்துற்லா அப்டிலா இருக்கும் போது ரொம்ப கவனமா பாத்து அ ஒரு ஏன்னா ஒரு சின்ன சின்ன காரியமு அவுங்களுக்கு வந்து அந்த படிப்ப வந்து எந்த விதத்திலயு தொந்தரவு பண்ணாதபடி டிஸ்டப் பண்ணாதபடி அ முழு கவனத்தோடு போறதுக்கு அது சௌரியமா இருக்குனு நெனைக்கிறே
அது மாதிரி வந்து இப்ப ம் அ டிஃபன் டப்பா வாட்டர் பாட்லு பென்சில் பாக்ஸு அந்த மாரி லா குடுக்கும் போது வந்து ஒரு சில நேர தொலச்சிட் வந்துர்லா இல்ல வந்து மிஸ் பண்ணிடுவாங்க அத்னால இப்ப வந்து அதுக் ஏத்த மாதிரியே வந்து ம் அ அவங்க பேர அச்சுட்ட மாரி வாட்ரு பாட்லு லு டப்பாங்க எல்லாத்துயுமே பென்சில் ரப்பர் எல்லாத்துலிமே அவுங்க பேரு அச்சுட்ற மாரியே இப்பல்லா நறிய அ ம் அ உருவாக்கி இருக்கிறாங்க அவங்களோட பேர்கள் வந்து இத் பண்ணா பேக்ல இருந்து டிபன் பாக்ஸ் எல்லாத்லுமே அவுங்க பேர நம்ம பயன்படுத்திட்டோனா தொலய வாய்ப்பே இரு க்காது அப்டி ஒரு இது வந்திருக்குது இப்ப புதுசா அது மாதிரி அ சொன்ன மாதிரி பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு அ ஸ்கூல்ல இந்து வந்தோன்ய அவுங்ள கவனிக் னோன்றது ஒண்ணு ஏன்னா அவுங்க ஒரு சில் நேரோ சோர்வா இருப்பாங்க ஸ்கூல்ல என்ன நன்துச்சு கேக்கணும் எல்லாமே எல்லாமே அவங்க ஷேர் பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து அந்த மனநில வந்து அ ஒழுங்காக இருக்கு எந்த ஒரு மனநில பிரச்சனை பிரச்சனைகளோ இல்ல இதுக்காக தப்பு பண்ணி தா பயபடணுமோ யார்ட்ட சொல்றதுன்னு தெரியாம அந்த மாரி இருக்கம் போது அவங்கள வந்து ஊக்குவிச்சு நல்ல ஒவ்வொரு நாளு அந்த ரொட்டீன வந்து சொ காலையில இந்த டைம்க்கு எந்திரிக்கணு இந்த டைம்க்கு சாப்பிடணு இந்த டைம்க்கு கெளம்பணு ஸ்கூல் தகுந்த மாரி இந்த டைம்னா இந்த டைம்க்கு கெளம்பிர்ணு நேரத்துக்கு போய்டணு எங்கயாது போணுனா ஒரு டென் மினிட்ஸ் இல்ல ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோரா போகணு அப்டின்றத அவுங்க சொல்லி குடுத்துட்டாவே வந்து அவங்களுக்கு அது ஒரு ஊக்குவிக்கமா இருக்கு, நேரம் போனதே தெரில உங்களோட பேசின அந்த உரையாடலுக்காக நன்றி.